ான் வந்தப்படி சொல்லியிருந்தேங்க ஆஹ் ஹ ஆஹ் கிளியரா கேக்குது ப்ரோ நான் பேசுறது கேக்குதான் ப்ரோ பிராக்டிகல் என்ன பண்றதுனா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ஒரு மூணு மாசம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செமிஸ்டரு கேப் ந மூண மாச முக்கால் மணி நேம் கேம் விளாடிய ஓட்ட இருக்கும் இப்போ ஏதோ ரெண்டு மூணு கிளாஸ்ல அப்படி எப்படி எப்படி ஆன் பண்றது எப்படி உள்ள போறது கத்துட்டு இருக்குே தவிர கோடிங் எப்படி அவுட்பட் கா ட்டது அதெல்லாம் கத்துட்டு இருக்க மாட்டோம் அதனால என்ன ஆகும்னா நம்மள ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியோ சொல்லிட்டு ாங்க இந்த மாதிரி பா நடக்க போகுது பா பாத்துக்கோங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளம் நம்ம மேம் தான அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்போம் அதுக்கு அவங்க தயாரா ஒரு பதில் இருப்பாங்கத்த நாள் என்ன பண்ணந்தே இப்ப வந்து
அது எப்ப எல்லாரோ கேக்குறே ஒரே கேள்விதான் எல்லார்கிட்டயும் வ
சரி அது ஒரு நல்ல மேமா இருந்தாலும் நம்ம போய் கேட்கணும்னு தான் தோணோ ஆனா நல்ல மேமா அப்டிதான் சொல்லுவாங்க சொல்ல போன இத்தன நாள் நாபண்ண இப்ப வந்து கேக்குற ன்வாங்க நம்மளுக்கு ஒரே கடுப்பாயிடு என்னடா பண்றது அது ஒரு நர்வஸ்ஸ் வேற உ ஆஹ
அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா ஆனா மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து எந்த மேமோ அப்டிலா பண்ண மாட்டாங்க சொல்ற மாரி சொல்ல மாட்டாங்க நம்ம என்ன பண்றது நம்ம யூடியூப்ல பாக்குறதா வந்துட்டோ அது கத்துக்கிட்டு நம்மளே போய் நம்மளுக்கே ஏதோ ஒன் தெரிஞ்சு செரி ஒரு கான்பிடன்ஸ் வரும் எம்டி டிகான்ஃபிடசியா போவோ ஒன்னுமே தெர்லனாகூட செரி பாத் எலுத்தியாவது பாஸ் ஆய்யல்லான்டா அப்படி சொல்ட்டு பக்கத்துல எவனா போட்டிருப்பா அவந்து காட்டச்சி பாஸ் ஆயிடலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ஸ்ல போவோ நான் என்ன பண்ணே ஒரு தடவயேத்துன்னு போயிட்டே கான்பிடன்ஸ்ல போயிட்டு என்ன பண்ண போன வந்து பாக்கெடல வச்சுதா மறந்து மறந்துட்டு உக்காந்து எலுதிட்டு இருக்கிறே அப்பறமா வந்து போன பாக்கெட்ல வச்சிருதுந்த அப்றோம ஞாபகவருது நடுவுல எழுதி முடிச்சட்டே சொல்ல போனா எழுதி முடிச்சது அப்பறோ போன் இருந்தது ஞாபக அப்பறமா வந்து போன் எடுத்து பக்கத்துல வெஷ்டன் டேபிள் பக்கத்துல தேவது பாத்துல வச்சுட்டுருக்கும் போதே மேம் பாத்துட்டாங்க மேம் பாரத்துட்டு நான் நனச்சு ஆள் தான்டா நம்ம கதை முஞ்சுது இதோட நம்ம அவள் தான் காலேஜ் லா படிக்க மாட்டோ அப்படின்னு நினச்சிந்தேன் அவள்தான் நம்மள வந்து சொடிகிட்டே பிரின்சில் கிட்ட கூட்டு போய் டி டீசி வாங்கிடுத்துருவாங்க போல அப்டின்னு நெச்சன் நல்ல வேல நம்மளுக்கு என்ன ஆயிச்சுன்னா அவங்க வ என் கிளாசு இன்ச்சார்ஜீ மோஸ்ட்லி வந்து கிளாஸ் இன்சார்ஜ் எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பசங்க மேல தப்பு வரக்கூடாது அப்படியே தப்பு வந்தாலு அத மறச்சிடுவாங்க ஆஹ் அந்த மாரி மறைக் க்குர மாரி தான் எங்க மேமும் நீங்க உங்க கிளாஸ் பையன் இந்த மாரி பண்ணா இதாவுன்ல அதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்றனால அவங்களொ மறச்சிடுவாங்க அந்தமேரி அவங்க நாபன்னாங்கனா சேரி ஒரு தடவதாண்ண பன்ன போன மரியாதைய முன்னாடி வச்சிடுனாங்க நா என்ன என் நா சொல்றது நான் கஷ்டப்பட்டு எழுதுனேன் நான் கஷ்டப்பட்டு எழுதுன அது அந்த கோடிங்ளா அவுங்க என்ன நினச்சிங்கனங்க போன பாத்து தா என்னச்சி போன பாத்துதே எழுதுேன் என தெரியாதா அப்படின்ாங்க அப்புறமா வந்து இது ஒரு கடுப்பு வேற ஆயிச்சு அப்புறமா சரி போனை பாத்திது அவங்க நினைச்ச இருக்கிற அடி
அது நீங்க செக் பண்ண அவங்க செக் பண்ணிருப்பாங்க போறப்போவேஹ் உள்ள ஆஹ் லேப்ள்ள போற இப்பவே எல்லாம் செக் பள்ளி தான அனுப்புவாங்க
ஃபல் ஆடுச்சு நாங்க வந்து இது லேட்டுன்றதால கிளாஸ்ல உட்கார வச்சிட்டாங்க நாங்க வந்து லேட் லேட்டா வந்ததுனால தான் எங்களால் வந்து போன் எடுத்துட்டு போ வச்சிட்டு போக முடியல அதனால அப்படியே அறக்க பறக்க ஓடிட்டோ அதனால தான் மாட்டிகினே அவங்க என்ன நின கு கநான் போனை பாத்தி எழுதுேன் ந போனை பத்த்த்தி எழுதுனேன் நானும் ஜஸ்டிபை பண்ண விரும்பல ஏன்னா எக்ஸாம் நம்மழ்து மார்க்க்ல கை வச்சிருவாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வி விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ல வந்து எல்லாருமே அடி ஸ்டு போய வானுங்கஅப்புறமா எழுதி மூச்சி வங்களல்லாம் போய் போடுங்க அப்படின்னாங்க என்னை மட்டும் லாஸ்ட்லாம் அனுச்சாங்க அவங்க சரி லாஸ்ட்ல அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதுவரையும் நம்ம எதவும் எப்படி சொல்றதுனா போ் தான் பண்றாங்களே தவிர நம்ம கேடக்கல சத்தமா எதுவும் கேக்கல சரி டீசண்டா போயிட்டே போடுவா அங்க ஒரு தலைவலி என்னன்னா இது ஒரு தலைவலி பத்தாததுக்கு அங்க அவுட்புட்டே வராதும்
அது ஆமா என்னதான் அ கோடிங்லதான் ப்ராப்ளம் போ எல்லாம் போட்டாலும் நூ நூறு லைன் கோட எழுதுனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஷ பண்ணிருப்போம் அதனால அது
ஆஹ கோடி இங்க சுத்தமா வராதா ப்ரோ அவுட்புட்டே வரல அங்க சுத்த மா நான் வேற புலம்பையன்ன இருக்க என்னடா இது தேவலாம இன்னைக்கு என்னடா யார் முகத்துலடா முடிச்சோம் தேவலாம எவ்வளோ கஷ்டப்படுற மேட அப்ப வச்சிட்டுந்தேன் அப்புறமா என்ன கோடிங் அவுட்புட வரல சரி மேம் மேம் சிஸ்டம் வேலலை ச சில அப்படின்னு சொல்லிட்டு இன்விஜிலேட்டர் வேறு வேறு காலேஜலருந்து வருவாங்க அவங்க என்ன சொன்னாங்க வேறு சிஸ்டமில் போ் உட்காு வைப்பா அப்படனாங்க அதுக்கப்புறமா ஏன் மேம் பண்ணிட்டாங்க அதுதான் அந்த ஃபோனு வாங்கி வச்சங்கே மேமு அவங்க என்ன சொன்னாங்க நீ ஃபோனை பார்த்து தானே எழுதுனன் உனக்கு எப்படி அவுட்ப புட் வரும் அப்படின்றாங்க இயோ இன்னட து ஒரு தடவை போனை எழு அம் அன்னைக்கு ஒரு பத்து பதின்சு தடவை சொிருாான் போனை எழுதவே க சொல்றேன் அப்ப கூட ஆனாலும் ஒரு நாள் தப்புான் தப்பு தப்பு தான் வாி ா தப்பே பண்ணலிய மேம் இ இத தப்பே பண்ணலயா மேம் அப்படனு அதுதான் அவங்க அவங்க அப்படியே புடிச்சக்கிட்டு இருந்தாங்க சரி எனக்கு அவுட்பட் கூட வரல மேம் என்ன பண்ணாங்க சரி நீ எழுதி இருக்கல்ல அத போதும் ஏன்ச்சி போப்பா வீட்டுக்கு அப்படின்னு தொத்தி விட்டாங்க மார்க
அது அவுட்பட கேடக்கல அவங்க அவுட்பட
சொல்துனா நம்ம போ நம்ம பேப்பர் பில் பண்ண நிறைய சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நானும் ஒரு பயத்தில் வந்து விசாரிச்சு
ஆமா அது எனக்கு சொல்லாங்க ஆமா அது நம்ம வந்து அட்லீஸ்ட் லைன்ஸ் வந்து கரெக்
ம் பேப்பர் பபில் பண்ண ப்பா அது போதும்
தோ போது
ஆஹ் அதுதான் எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் எல்லாம்ன ஆனா பேப்பர் மாட்டும் பீல் பண்னி கொடுத்துருப்பான் அவுட் புட் வரனால் கூட நீ சிஸ்டம்ல போலனா கூட அவுங்க ஜிஸ்ட் பாஸ் பண்ணிவுட்டுவாங்க அப்டி சொன்னாங்க சரி அந்த நம்பிக்கைல இருந்தே நான் வந்து ரொம்ப ப்ப எப்படி சொல்லறதுன்னா நம்பிக்கை இருக்கும் ஆனா பயமா இருக்குதுல்ல நம்மளுக்கு நிறைய போோன் வர மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு த த மேம் கிட்டே கேன் பாஸ் ஆல மே சொல்றேங்க டீசன்ட்டா நெக்ஸ் செம்லயாவது நான் படி பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் மேம் கேட்டிய வெகத்து விட்டு
இருத்தரி
அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அப்பல்லாம் இல்ல ஜெஸ்பாஸ் போட்டேன் போ அப்படின்றாங்க நல்ல வேலை ஏன்னா அவங்களுக்கும் அப்பதான் பைனலி அவங்க வந்து ஸ்கூல் மாறி போறாங்க
சரி சரி
அவங்களும் பாஸ்போர்ட் விட்டாங்கு நினைக்கிறேன் அந்த மாதிரி க எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சேன் அந்த செம்மி இப்பதான் முடிசது அந்த ரிசல்ட்டும் இன்னும் வரல என்ன ரிசல்ட் வரும் தெரில அது வேற பயமா இருக்கு ஒரு பகம்
சரி சரி லாபும் இருந்துச்சு இந்த செமஸ்டர் லாப் எத்தனை
இந்த செமிஸ்டர்ல லேப் ரெண்டு ப்ரோ ஒரு செமிஸ்டர்ரிலேயே போனை பாத்து எழுதினேன் இண்டாவது செமிஸ்டர் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது செஸ்ட போனு எது எல்லாமே அவங்க அவங்க முன்னாடியே வெஸ்ட வந்து ஆனாலும் இல்ல இல்ல நீ போன செமஸ்டர் போன் பாத்துதானே எழுன அதனால தான் இப்பவும் வரல உனக்கு அப்படின்னாங்க இன்னொரு மேம் அது தொடர்ச்சியா புடிச்சுக்கிட்டு உடவே மாட்டாங்க
ஆமா ஒருத்தையும் மாட்டிட்டா அதை வச்சு அவங்க இது பண்ணிப்பாங்க
ம் நல்ல வேலை அவங்க எனக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்தங்க செம்ல ஒரு வருஷம் மூணு வருஷமா இழுத்துட்டு இருப்பாங்க நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க ரிட்டையர் ஆகி அவளதான் வேற காலேஜ் போயிடுவாங்க ஆமா அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க செல்ப்பு நான் வேற காலேஜ் போய் சேர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனதான் செண்ட் ஆஃப் கொடுத்டுதோம் இலைன்னா இந்த ரெண் வருஷமா நான் கஷ்டப்பட்ருப்பேன் போன்
பட் ஆனா கொஞ்சம் அட்லீஸ்ட் மத்தவங்க எல்லாம் ஆஹ் விட்டுட்டுரு போட்டாங்கல்ல ப்ரோ அந்த மாதிரி விஷயம் வந்துந்தன உடனே அதை வச்ச சரி
விட்டுருக்க மாட்டாங்க பட் அதுல அதுல கொஞ்சம் லக்கு தான் பட் ஆனாலும் அவங்க கிளாஸ் டீச்சர்யென்றதனாள தப்பிச்டோம்தான் நீங்க வேற எதன மேம் வந்தாங்கன்னா கண்டிப்பா
உங்களுக்கு மேக்ஸ் பேப்பர் இருக்கா உங்களுக்கு
அப்புறம் மேக்ஸ் வேற ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா எப்படி சொல்றன்னா நான் வந்து மெட்ரிகுலேஷன் தான் பச்சேன் சிபிஎஸ்இ எல்லாம் படிக்கல அதனால வந்து மேக்ஸ் மேக்ஸ் நம்மளுக்கு அவ்வளவா ப் சிம்பிளா தான் இருந்தது சிம்பிளா இருந்தாலும் எப்படி சொல்றது அ சின்னதுதான் பட் வந்து அதே ஆப்போசிட்டா போட்ட சின்ன ச சிம்பிள் மெத்தட் தான் லைட்டா நம்ம மறந்துட்டாலும் அது தப்பா போட்டோம்னா அது ஆன்சரே வேற மாதிரி வந்துரும்
மேக்சிமம் அதேமாதிரிதான் கோடிங் மாதிரிதான் தான் லும் கடைசிய அவுட் புட் வராது
அவுட்புட் வராது அதே ப்ராப்ளம் தான் பட் ஆனா எப்படியோ மேக்ஸ் ஓலங்க எழுதிிட்டம் அப்பின்னு சொல்லிட்டு ஒரு மன ஆறுதல் இருக்கு இப்பதான் எழுதி
ஆமா மேக்ஸ் மட்டு அரியர் வச்சுறாதீங்க வச்சுட்டா கஷ்டோ அத கிளியர் பண்றதுக்குள்ளயே போது போயிடு
செம்லயே வச்சோ அப்புறமா கிளியர் பண்ட்டோன்னு நெனைக்கிறே உம்
அ அறுபது பேரு இந்த அறுபது பேர்ல நாப்பது பேர் பக்கோ அரியர் வச்சோ ஃபர்ஸ்ட்
மேக்ஸிலியா ஓ மை காட் ஏ எதனா படிச்சிருக்கலால்ல நாங்க எப்டின்னா ஒரு நாள்
இல்ல ப்ரோ அப்போ வந்து அதா சொன்னல்ல ப நாலு வருஷோ பி டிகிரி அ நாங்க அது ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டு ச டூ இயர்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்தர்லா அப்றமா பாத்துக்கலானு விட்டதுதா அதனால
ட் இயர் ஃபுல்லாவே நா ஓபிதா அடிச்சோ சொல்லப்போனா முக்கால்வாசி காலேஜுக்கே போமாட்டோ ஃபர்ஸ்ட் செம் எப்டி பாஸ் ஆனோனு எங்களுக்கே தெரியாது ஆனா பாஸ் ஆயிட்டோ ஆல் கிளியர்தாங்க கேங்ல எல்லா ருமே ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்தா அதும் மூணு ரெண்டுதா வச்சிருந்தோ அவனு இந்த செம்ல கிளியர் பண்ணிடுவானுக எப்டியு அது மாரி இந்த செம்ல கிளியர் ஆனா நல்லா இருக்குன்னு நெனைக்றே ப்ரோ பாப்போ
இல்ல இல்ல இன்னு டைம் இருக்கு எல்லாரு நல்லா படிக்கிற பசங்கதான எல்லா
ஆஹ் ஓரளவு ஆவரேஜாதா ப்ரோ படிப்போ ஆ ஓரளவு படிக்கிற பசங்க ஆனா லாஸ்ட் பென்ச்னா எ என்னோட நா வந்து நா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் தேடிட்டு இருந்தே நா என்ன நெனைச்சன்னா நம்மளுக்கு டேஸ் காலரா இருந்தா ஈஸியா இருக்கு ஏன்னா டுவல் தேர்ட்டிக்கு விட்ருவாங்க வீட் ல வந்து படுத்துக்கலா கொஞ்சநேரோ ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா எதுனா வேல செஞ்சுக்கலா அப்டின் நென்ச்சு நா நென்ச்சே பாத்தா வந்து எங்க வீட்ல வந்து இல்ல நீ நல்ல கோர்ஸா எடுக்கணு ஃப்யூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணு
ஆமா அது அவங்க யோசிக்கிறது தப்பு இல்லல்ல
அதனால அது எப்டி சொல்றதுன்னா டேஸ்காலர்தா அது காலைல ஒரு பத்துல இருந்து ஒரு மணிதா மூணு மணி வரையு ஆஹ் நம்ம ரெஸ் ட்டே கெடைக்கறதில்ல காலேஜுக்கு போயிட்டு வர்தே பெரிய அதுதா தூரமா இருக்கு அதனால நெறைய ஃபிரண்ட்ஸ் நா ஒ ரு ரெண்டு மூணு பேருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேந்தே அதா அவ்ளோவா போர் அடிக்கல அங்க இருந்தா ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நாலு அஞ்சு பேர்ட ஃரெண்ட் ஆகி அவங்ககூடயு போயினு இருக்கே அதனால அவங்க யாரும் பசங்க வரலைனா போர் அடிக்கு காலேஜ்ல மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு ஹலோ அவ்ளதான் ப்ரோ டைம் முடிஞ்
சே சேரி சேரி ப்ரோ நான் ஈவனிங் பாக்கலாம் இப் ஏனா எந்து சார்ஜ் இல்ல ஈவினிங் ஒரு ஆறு மணிக் மேல ஃபிரியா இரு
ஆஹ் ஓகே ப்ரோ ஃபிரியா இருப்பேன் பேசலாம் ஆஹ் சரி ப்ரோ